சகோதரி வணக்கம் சகோதரி மாலை வணக்கம் சகோதரி இரவு ஏ இரவு வணக்கமே ஆக
ஆமாங் தோழி
என்ன பண்றீங்க
நானு சும்மாதான்ங் தோழி இருக்கேன் நீங்கங் தோழி
நான் அப்பதான் சகோதரி சாப்பிட்டு போய் தட்ட போய் சிங்க்ல போடலான்னு எடுத்து போயிட்டு இருக்கேன் சகோதரி
செரி செரிங்க தோழி என்ன சாப்பிட்டீங்க தோழி
அதா சகோரி தோசையும் தக்காளி தொக்கும் சாப்ட்டே சகோதிரி
செரி செரிங்க உங்களுக்கு தக்காளி தொக்குனா ரொம்ப புடிக்குமாங் தோழி
ஆஹ் புடி ஆஹ அப்ப சாப்பிடவே சகோதரி கொஞ்சம் நல்லா இருக்குக் காம்பினேஷன் கொஞ்ச அந்த தோசைக்கும் அதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சகோதரி நமக்கு
ஆஹ் இது நார்மல் சாப்பாட்டுக்கே நல்லா இருக்கும் தோழி சா சப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இதெலாம் செம்மையா இருக்கும் தோழி
தோசை இட்லிய விட சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன் சகோதரி
ம் ஆமாங் தோழி இது பூரிக்கு பாத்தீங்க அப்டின்னா அந்த தயிர் பச்சடின்னு சொல்லுவாங்கல்லைங்க தோழி வெங்காய தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல பூரியும் அதுவும் நல்லா இருக்கும் தோழி
ட்ரை பண்ணதே இல்லிங்க
நான் இது ஒரு ஹோட்டல்ல தான்ங்கு தோழி ட்ரை பண்ண அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கனா அந்த தயிர் பச்சடி கொழம்பு தான் கொடுத்துருந்தாங்க தோழி நல்லா இருந்ததுங்க தோழி சோளா பூரினு சொல்லி
ஓ சரி சோலாபூரி மீன்ஸ் வந்துட்டு சோலாபூரி மீன்ஸ் ச மசாலா ஐட்டம் போட்டு பண்ணுவாங்க தானே
உம் ஹும் நம்ம வீட்ல பண்ற மாரிதான் ஆனா சாஃப்ட்டா இருந்தது புஸ்னுஇருந்ததுங்க துடி
ஓ செரிங்க சவரி செரி அப்ப நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பான் ஆனா பூரிக்கு வந்துட்டு அதிகமா பண்ணீங்கன்னா கிழுங்குமசால் தான் அதிக நான் பண்ணே
ஆஹ் ஆமா தோழி கள்ளமாவு குருமான்னு சொல்லுவாங்க
கள்ளாம போறாங்க சில பேர் வந்து தோழி ஒரு தேங்க அரைச்சி ஊத்தியும் பண்றாங்க இதுவுமே ஒருவித டேஸ்ட்
ஆ ஆமாங்க தோழி தேங்க அரைச்சு ஊத்துறது பாத்தீங்கன்னா நம்ம தோசைக்குமே தொட்டுக்கலா இது கள்ள மாவுன்னா பூரிக்கு மட்டுதா நல்லா இருக்கூ
ஆ இல்ல சகோதரி நீங்க கள்ளமாவு குருமா வந்து சில பேர் இங்க தோசைக்குமே அத்தல்லாம் தோசைக்கும் பண்றாங்க சோதரி நல்லா இருக்கு நான் அத ஒரு நாள் பண்ணே சகோ அமா குருமா வந்துட்டு பூரிக்க பண்ணிட்டு செல் நெக்ஸ்ட் நாள் வந்து கொஞ்சோ மாவு இருந்துச்சுங்களா சப்பாத்தி போடலாம்னு சொல்லி எடுத்து வச்சு வந்த அந்த கொழம்பே ஃபிரிஜில வச்சு குடுக்க அதுவுமே சப்பாத்திக்கு சாப்பிடும் போததுேஓரளவுக்கு நல்லா காரசாரமா சப்பாத்திக்கு காரசாரமா எது இருந்தாலுமே கொஞ்சோ நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு சகோதரி
உம் ஆமாங் தோழி
கார சட்னிளா சாப்டுவீங்களா குதிது பச்சையை அரைச்சி இப்படி வணக்க வாங்கங்கள குதிரி எண்ணைல போட்டு ஆ ஆமா சகோதரி ஆ அந்த காரசட்னி வந்து இந்த புளிச்ச மாவு இருக்கு புளிச்ச மாவுக்கு இந்த அந்த வரிசி இந்த தோசைமாவோட சகோதரி மைதா கலந்து விட்டுவாங்க சகோதரி அந்த மாரி கொஞ்சோ வளுவளு தோசைக்கலா சாப்பிடலா இந்த காரச்சட்னி ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கு சகோதரி
ஆமா ஆமாங் தோழி
ஆமா சார் நீங்க மோஸ்ட்லி ரெண்டு நேரமே நீங்க டிஃபன் தான் பண்ணுவீங்களா சகோதரி வீ
ஆமாங்க தோழி காலைல எப்பொழுதுமே தோச இட்லி உப்மா அப்றோ சேமியா இதெல்லாம் இருக்கூ தோழி நைட்டு எப்போதுமே தோச இது மாரிதாங்க தோழி இருப்போ
செரிங்க உப்ம இங்க மோஸ்ட்லீ அம்மா வீட்ல இருக்க வரைக்குமே சகோதரி காலைல டிஃபனு நீங்க சொன்னது மாரி தோச இட்லி உப்புமா பொங்களு அந்த மாதிரிதான் சகோதரி இருக்கு நைட் டிஃபன் நைட் இட்லி தோச அதே மார அதே மாரி ஆல்டர்னேட்டிவ்வ பண்ணுவாங்க சகோதரி இங்க வந்ததுக்கப்றோ காலைல நேரமாவே வொர்க்குக்கு போறாங்ளா சோ மார்னிங் சாப்ட மாட்டாங்க மதிய வந்து லஞ்ச் எடுத்துட்டு போறனால ப்டி மதியத்துக்குல்ல ஒட்டுக்கா காலைலயே சமச்சு குடுத்து வுட்டுருவாங்களா வீட்ல ஒரால் தா இருப்பாங்களா அவுங்க ஆனா அவுங்க சாப்பாடே சாப்ட்டுக்கறாங்க சகோரி நா வந்து அதிக மோஸ்ட்லி நா வந்து டிஃபன் தா சகோரி நீங்க சொன்ன மாரி இட்லியோ தோசையோ ம மதிய லஞ்சுக்கு சாம்பார் இருந்துச்சுனா அத தொட்டு சாப்ட்டுருவ இல்லாட்டி பொங்கல் பண்ணுவ சகோதரி பொங்கல் உப்மா இல்லாட்டி இந்த தம்பிக்கு பண்ணும்போது ராகி கூழ்ருக்குல்ல சகோதரி ராகிக்கூழ் காச்சி அதோட கொஞ்சோ சக்கர இது நாட்டு சக்கர போட்டு அப்டியே குடிப்ப சகோதரி நா கொஞ்சோ
செரி செரிங் தோழி இது தோசையோட ஆ தேன் ஊத்தி சாப்டுங்க தோழி நல்லாருக்கு
தேணுங்ளா சகோதரி ஆனா ஒரு ஹோட்டல்ல ட்ரை பண்ணிருக்க சகோரி இந்த வெள்ள இருக்கல்ல சகோதரி பண ப்பது இந்த பாகுன் சொல்லுவாங்கள இல்ல சகோதரி பாகுன்னு சொல்லுவாங்ள சகோதரி அந்த வெள்ளத்த வந்து கொஞ்சோ அந்த வெள்ளோ ஒரு ஸ்பூன் சகோரி வெள்ளோ ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கர ஒரு ஸ்பூன் அதோட ஒரு தேங்கா சட்னி கெட்டி சட்னி சொல்லுவாங்கள அது ஒரு தோச வரிய உ ஒரு ஹோட்டல்ல நா சாப்ட்ட மாரி எனக்கு நாபகோ இருக்கு சகோதரி
செரி செரிங் தோழி நாங்க வெறு தேன் மட்டு ஊத்தி சாப்ட்டா லைட்டா தொட்டு சாப்ட்டாலே ஒரு தோச வயிரு ஃபுல்லாயிறுதுங் தோழி
ஓ அது வந்து தந்தா கூட தித்திப்பா இருக்குங்ளே சகோரி தேன் ஊத்தி சாப்டும்போது உங்களுக்கு
ம் ஆமாங் தோழி நல்லாருக்கு சட்னி எல்லா அரைக்க சோம்பேறித்தனம்ப்பட்டனா நா த தேன தொட்டே சாப்ட்ருவிங்
பரவாலைங் சகோரி நா வந்து சகோதரி பருப்பு பொடி வந்து அம்மா அரச்சு குடுத்தாங்ளா சகோ தரி ஆனாலு எதாவது அவசரத்து துல சட்னி அரைக்க முடியல அப்டின்னு ரெண்டு தோச ஊத்தி நல்லா வந்து இந்த பருப்பு கொஞ்சோ பொடி போட்டு நல்லா கொஞ்சோ நல்லெண்ண அல்லது நெய் ஊத்தி கொஞ்சோ சாப்டு ஆ பருப்பொடி வந்து அம்மா நா வந்து யூட்டூப் பாத்து சகோரி வீட்லயே செஞ்சிருவாங்க நா ஊர்லந்து வரும்போது கேட்டு அம்மா கிட்ட செஞ்சு குடுக்க சொல்லி அம்மா வந்து நல்லா கொஞ்சோ நெறயா செஞ்சு எனக்கொரு பாக்ஸுல ஸ்டோர் பண்ணி குடுத்தாங் அவங்களு ஒரு பாக்ஸ் வீட்டுக்கு வெச்சுக்கிட்டாங்க சகோதரி
செரி செரிங் தோழி
நீங்க அந்த பருப்பு பொடிய சகோதரி சூ சூ சூடா வெள்ள சாப்பாடு வெக்கிறீங்கள்ள சகோதரி அந்த சுடசாப்பாட்ல வந்துட்டு கொஞ்சோ பொடி போட்டு கொஞ்சோ ந ல்லெண்ண ஊத்தி நல்லா சாப்ட்டீங்னா நல்லா சூப்பராருக்கு சகோதரி பருப்பு பொடி
ம் செரி செரிங் தோழி
நீங்க எல்லா கடையில வாங்கிப்பீங்களா சகோதரி
ஆ அப்ப எந்த பொடியுமே நாங்க வாங்க மாட்டோம் தோழி
சரிங்க நீங்க சாம்பார் தூள் மிளகா தூள் வீட்டுல பண்ணி
வீட்லயேதான் தோழி அரைச்சிப்போம் சாம்பார் தூள் மிளகா தூள் எல்லாம் வீட்லயே அரைச்சுப்போ தோழி
சரிங்க சகோதரி நாங்களும் சாம்பார் தூள் வந்து அம்மா வந்து அரைச்சிருவாங்க சகோதரி அரைச்சு என்கிட்ட குடுத்துட்டாங்க ஒரு கிலோ பக்க குடுத்து விட்டாங்க சகோதரி அதிகம் வந்துட்டு நம்ம அதிக வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவ தா சாம்பார் தூள் யூஸ் பண்ற மத்ததுக்கெல்லாம் போட மாட்டோங்களா மத்த மசாலா ஐட்டம்ஸ் தான் தி லி்ஸ்ட் எழுதி அங்க
ச செய்ின் டுடே
நீங்க பாஸ்த எல்லாம் சாப்பிட்டுருப்ப
ஆ பாஸ்தால்லாம் புடிக்கும் தோழி வீட்டப்ப வீட்லயே செய்வாங்க தோழி
வாங்கிட்டு வந்த மாசா ஒரு நாள் செஞ்சு பார்த்த யூடியூப் பாத்து இந்த வந்து பிளைன் பாஸா மாரி சகோதரி இந்த வெறும் வந்து எல்லாம் சுடுதன்ல போ போட்டு எடுத்துட்டு மசாலா ஐட்டம்லாம் போட்டு அப்டியே காரசாரமா பண்ணுவாங்கள சகோதரிஅந்த மாதிரி பண்ணாங்களா சில பேர் பாருங்க ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு சொல்லி இந்த பால் இந்த கார்ன்பிளவர் மாவு எல்லாம் சொல்லி என்னென்னமோ போடுறாங்க சோ அது மாதிரிலாம் சாப்பிட்டு இருக்கீங்களா
ஆ சாப்டிருக்கேன் தோழி
அந்த மாதிரி எப்டி சகோதரி நீங்க பண்ணுவீங்க
இது ஒயிட் பாஸ தாங்களா புல்லாவே அந்த பன்னீர்ன்னு சொல்லுவாங்கங்க தோழி பன்னீர் அந்த பன்னீரா அது பேரு வர்ல கலர்ல பன்னீர் மாதிரியே இந்த சீஸ் சீஸ் போட்டு செய்வாங்க அப்படி நார்மலா சுடு தண்ணீல போட்டு சுடு தண்ணில வந்து நல்லா ப அந்த பாஸ்தாவ கொதிக்க வச்சு எடுத்துக்கணோ தோழி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்டின்னா பச்சமொளகா அதுக்கு ஆட் பண்ணிக்கணும் தோழி ஆ பச்ச மொளகாவ நல்லா அரைச்சுக்கணும் ஆமா தோழி நல்லா அரைச்சுக்கணும் தோழி அரைச்சதுக்கு அப்புறம் எண்ண ஊத்தி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி அரை தக்காளி களிதாங்க தளி போடணும் போட்டுட்டு பாஸ்தா போட்டு சீஸ் ஆட் பண்ணோ தோழி அப்புறம் கீரீம் கிரீம் க கண்டிஷனர கண்டெ்னரோ ஒன் வரும் தோழி
ஆ ஆ ஆமா சகோதரி அதோட பாத்தீங்கனா சகோதரி ப்ரஷ் கிரீம்னு ஒன்னு
ஆஹ் சரியா பிரஸ் கிரீம் தான் கரெக்ட் பிரஸ் கிரீம் அப்புறம் கிரீம் கன் டெலர்னு ஒன்னு இருக்கு அதுவே ஸ்வீட் குடுக்கும் ஃபிரஸ் கிரீம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் சீஸ் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங் தோழி
சில பேர் பத் ஆஹ் சில பேர் சகோதிரி நீங்க சொல் இந்த மாதிரி தான் சகோதரி சில பேர் பாத்தீங்கன்னா பாலு இருக்குல சகோதிரி பால் கொஞ்சம் ஊத்துறாங்க சிலப் பேர் வந்து கான்பிளவர் மாவு இருக்குல்ல சகோதிரி கான்ஃபலர் மாவு கரச்சி ஊத்துனாங்க கான்பர்மாவுக்கு பதிலா வந்து கோதுமமாவு கரைச்சு ஊ அப்படியே இந்த லிக்விடோட சாப்படுவாங்கல்ல சகோதிரி அந்த மாரி பாத்திங்கன்னா நெறைய அப்‌ பரக்கவே நல்லா இருக்கு சகோதரி இருந்தாலும் அவ ஒரு மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நமக்கு அது எப்டி பிடிக்குணே தெரியல பார்த்தா எப்படிதான் சாப்புற்றாங்கங்கிற மாதிரி இருக்கு சகோதிரி
செரி செரிங்க தோழி ஆமாங்க தோழி உங்களுக்கு அப்படி செய்றது ரொம்ப பிடிக்கும் போல
நான் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங் நான் எப்படி பண்ணனும் சகோதரி நீங்க சொல்ற மாதிரி சுடு தண்ணில வந்து கொஞ்சமா கல் உப்பு இருக்குல்ல சகோதரி கல்லுப்பு ஒரு ஸ் டிராப் வந்து நல் ஒரு டிராப் வந்து என்ன ஊத்தி குக்கிங் குக்கிங் எண்ண ஊத்தி நல்லா இருந்த நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாஸ்த்தாவையும் போட்டு நல்லா அது ரொம்ப நேரம் கொதிக்குனும் சகோதிரி நல்லா அத நல்லா வடிகட்டி ஒரு பச்ச தன்னில நல்லா அலசி கொஞ்சம் உளுத்து விட்டுட்டே சகோதிரி நானு கொஞ்ச எண்ணெ ஊத்தி கொஞ்ச எண்ண கடுகு போல்ல சகோதிரி மேல கொஞ்சம் எண்ணெ ஊத்தி அது ஜீரகம் இருக்குல்ல சகோதிரி ஜீரகம் கொஞ்சம் போட்டு ஜீரகம் போட்டு வனக்கிவிட்டு பச்சைமிளகாய வந்து நல்ல பொடி பொடியா கட் பண்ணிக்கனும் சகோதிரி பச்சமெளகாய போட்டுட்டு வந்து நல்லா ஃபிறை வெங்காயம் கொஞ்சம் நெறையா போட்டுக்கணும் சகோதிரி வெங்காயம் போட்டு விட்டுட்டு வெங்காயத்த நல்லா போட்டு அந்த வெங்காயத்தோட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்டு போட்டு நல்லா வதக்கி விடணும் சகோதிரி வணங்கனதுக் ஒரு மூனிலிருந்து நாலு தக்காளி வந்து நல்லா அரைச்சு போட்டுக்கணுமா சகோதிரி மிக்சில நல்லா வந்து க்காளி நல்லா நைஸா அரைச்சி அந்த தக்காளியு நல்லா ஊத்தி அந்த தக்காளி ச்சாஸ் நல்லா எண்ணெ பிரிற அளவுக்கு இந்த எண்ணெ பிரிற அளவுக்கு சகோதரி நல்லா வந்து வதக் சொல்லிருக்காங்க நல்லா வதக்கி வுட்டதுக்கு அப்ற உங்ளுக்கு வேணுனா கரம் வரமிளகா தூளு ஆ வந்துட்டு இந்த கரம் மசாலா தூளு சிக்கன் பொடி என்ன உங்ளுக்கு டேஸ்டுக்கு என்ன வேணுமோ அதெல்லா போட்டு கொஞ்சமா தூளுப்பு போட்டு நல்லா கெளறி விட்டுட்டு அந்த பாஸ்தாவிடயு போட்டு எறக்கி விட்டு கடைசில மே வந்து மல்லித் தள போட்டு எறக்கி சுட சுட சாப்புட்றாங்க ஆனா நல்லாருக்குங்றாங்க நா அப்டி தா சகோதரி நா வந்துட்டு ட்ரை பண்ணி பாத்தே இது வந்து நம்ம நூடுல்ஸ்லா பண்ணுவோல சகோதரி அந்த மாரி யூடியூப்ல வந்து நல்லா கொஞ்ச காரசாரமா பண்றனால இந்த மாரி ட்ரை பண்லா சகோதரி ஆனா எனக்கு புடிச் ச்சு எங்க வீட்ல யாருக்கு புடிக்கல அவங்க வேணான்ட்டாங்க
சரி சரிங்க தோழி
உங்ளுக்கு பாஸ்தானா
ஆ எனக்கு புடிக்குங் தோழி வீட்லனா அதயே செய்ய மாட்டோங் தோழி கடைலே வாங்கிட்டு வந்துருவாங்க இதுக்குன்னு தனியா கட ஒண்ணு இருக்குல்ல
ஓ சேரி சேரி சகோதரி சேரிங்க சகோதரி ஆனா நாங்க வ ஆனா இந்த மாரி அதிக வந்துட்டு நூடுல்ஸ் ஐட்டம் பாஸ்தாலா சாப்டவேணா ஹெல்துக்கு அன்ஹெல்திங்றாங்க எங்க நம்ம மனசு
நம்ம வாய் கட்டுப்பட்டாலே போதுங் தோழி
கண்டிப்பா சரி வாய தா வந்து கட்டுப்படுத்த முடியாது சகோதரி நம்ளாலலா இன்னை கூட பாருங்க நேத்து தா சகோதரி சிக்கன் சாப்டோ ஹஸ்பண்ட் வந்து நா காளான் சாப்ட போறே உனக்கு எதாது வேணுமான் கேட்டாரு காளான் எனக்கு காளான் வேணா சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்டினன் நானு அந்து வந்து சகோதரி ஒரு கப் அம்பது ரூபா லா நல்லாருக்கு குவான்ட்டிட்டியு நல்லாருக்கு டேஸ்ட் வைஸ் மே நல்லாருக்குங்ளா அதனாலயே வந்துட்டு செரி வாங்கிட்டு வாங்க அப்டின்னே நானு நம்ம நாக்கு சொன்னப்ல ருசிக்கு அடி நீங்க எப்டி சகோதரி
ஆமாங் தோழி
என்னங் சகோதரி பண்றது அதெல்லா வந்து சாப்ட கூடாது ஹெல்தியா வந்து சாப்டுங்க மில்லட் சம்பந்தப்பட்ட உணவுகள் தா சகோதரி சாப்ட சொல்றாங்க நம்மள
அத ஆமாங் ஆமாங் தோழி
சேரிங் சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நம்ம வேறொரு அழைப்பில் நம்ம சந்திக்கலாம்
சேரிங் தோழி மிக்க நன்றிங் தோழி